ஹ ஆ
தே என்ன பண்றீங்க
அ ஹ தோருக்கே கடைக் போயிட்டு வந்தே
போயிட்டு நல்லா ஷாப்பிங் பண்ணிங்ளா
ஆமாயா என்ன வாங்கனேன்னே தெரியல ஆக மொத்தத் துல ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் எய்ட் ஹண்ட்ரட்
ஆ அ பரவால்ல நமக் காக ஒரு ஆயிரத்தி என்ன எழநூறுபா என்ன ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருக்கா பண்ண மாட்ட
ஆமயா நைட்டி தீபாவளிக்கி ரெண்டு நைட்டி வாங்னனா அதுல பு புத்தம்புது நைட்டி அதுல புது நைட்டில போயி ஒண்ணு அந் த பத ட்ரெயின்ல தொலைச்சே தெரிமா ட்ரெஸ் சேரீ எல்லா ஆ அதுல புது நைட்டி போயிருச்சி இருக் ஒரே ஒரு புது நல்ல நைட்டி தாருக்கு மீதி பூரா அழுக்கு கஷமாருக்கு ஆமா பீத்தலா போச்சு பாவோ இந்த தாச்சான்னைக்கு ஒஒஒ எது ட்ரெஸ் எதுவு ரொம்ப கொண்டு வல்ல போலருக்கு
ஓ
பாவ அவளுக்கு குடுக்கலாம்னா நல்ல நைட்டி கூட இல்ல அப்பதா எனக்கே தெரியுது அய்யயோ எல்லா ரொம்ப எப்டி கேவலமான கண்டிஷன்ல இருக்கு அப்டின்ட்டு அததா செரின்னு ரெண்டு நைட்டி எடுத்துட்டு கையோட ஏப்புறானு வாங்கிட்டு வந்டேம்பா
ஓ அங்கயே வாங்கிட்டீங்களா எவ்வளோத்த அங்க
அ நைன்டி நைன் ருபீஸ்க்க இருந்துச்சி வேற வந்து காஸ்ட்லியாவு இருந்து ந்தது நாங்கொ ஆமா இது வந்து காட்டன் மெட்டீரியல் தான்ப்பா
ஓ செரி செரி காட்டன்ன்னா நீங்க அதையு அப்ப தப்பப்ப தொவைக்கணுத்தே
ஆ ஆமா அதா எனக்கு நானு நெனைச்சே ஆனா வேற என்ன செய்யா ஆ வ அ அதா இருந்துச்சுப்பா இப்பதைக்கு வாங்கிருவோ சரி இதுன்னாக் கூட ஆமா இதுன்னா கூட நமக்கு டெய்லி நம்ம யூஸ் பண்ணுவோமா நமக்கே தெரியு கையில அப்டியே ஒரு சோப்ப வெச்சு கசக்கிக்கலா ல்ல ஆ இது நைட்டி வந்து நம்ம அது அப்டியே வாஷிங் மிஷின்ல போட்டுறோமா அந்த எடோ வந்துட்டு ஆமா அந்த எடோ வந்துட்டு அப்டியே மொட மொடன்னு அது ஒரு குருட்டு அழு க்காவே ஆயிருது
ஆமா ஆமா அப்டிதா ஆகு
ஆ அசிங்கமா ஆயிருது அதனால கையோடையே ஒரு ஏப்ரான் வாங்கனே அப்புறோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு அம் கொட வாங்குனே ஹ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொட சூப்பரா எனக்கு புடிச்ச கலரு மழ வரட்டுங்க ஆமா பிங்க்ல வந்து இந்த இது பட் ரோஸ் கலரு ரெட் ரோஸ் கலரு அது வந்து ரொம்ப வருஷமா ஆ ரொம்ப வருஷமா அத ஆசைப்பட்டுட்டே இருந்தேன்ப்பா ஆனா இப்ப ரெண்டு ஒரு மூணு வருஷோ முன்னாடி அங்க டீநகர்ல இருக்கும் போது போய் ஒரு வ கொ ஒரு வாட்டிய கொட வாங்குனே அப் ப்போமு அந்த அந்த பிங்க் கெடைக்கல காஸ்ட்லியா இருந்ததுலதா அந்த பிங்க் இருந்துச்சு நானூறு அந்த ரேஞ்சுலதா சரி நானூறுவாய்க்கு எதுக்கு அந்த கொடன் சொல்ட்டு அப்றோ பேபி பிங்க் இருந்தது அது வாங்கிட்டே
ஓ செரி
ஆமா நா எ இப்போ டெய்லி லன்ச் பேக்லயே வச்சிருப்பேப்பா எப்டியு வெய்லயு போவே மழையு பெய்யுமா அதனால அது அப்டி ப்டியே அந்த லன்ச் பேக்ல வச்சு வச்சு வச்சு வச்சு அது அப்டியே நஞ்சு பழசாயிடுச்சு
ஓ அச்சச்சோ
இப்போ ஒரு இப்போ ஒரு ஒன்ற வருஷம் முன்னாடி போய் வாங்குறப்பமு எனக்கு அந்த பிங்க் கெடைக்கல அப்பறோ ஒரு மாரி கிரீன்தா வாங்கிட்டு வந்தே ஆமாமா அது மாரி கிரீன்தா வாங்கிட்டு வந்த இந்த தடவதா எனக்கு அது பிடிக்க கெடச்சி ச்சு இது வந்து இந்தம் ஜெயலலிதா அம்மா கால கு புடிக்கிற கொட கலர் இது ஆமா அந்த அம்மா வந்துட்டு அப்பமல்லா அந்த மொ தலைவர்கள் சிலைக்கு மால போடுறதுக்கு போ போ போவாங்க தெரியுமா ஆ சரி ஆ சரி சர் ஆ ஓகே ஓகே ஆமா ஆ அப் புவாது அந்த கலரு ரொம்ப நாளா எனக் புடிக்கு என்ன ஆவ் அப்பல்லா வந்துட்டு மாமால்லா இருக்கும்போது இதே கலரு கொஞ்சொ கிட்டத்தட்ட நா வாங்கினே வாங்கி வச்சிருந்தே அ இந்த அண்ணே மழ பெயுதுன்ட்டு ஃப்ரெண்டோட போனான்னு குடுத்துவுட்டே கொடைய கொடுத்து கொ குடுத்து வுட் ட்டு தொலச்சிட்டா அதுதா நா சொல்றேன்ல நா எ நா எதாவ் து ஆசப்பட்டு வாங்குனோ அது தொலஞ்சி போயிரும்ப்பா என்ன எத்தன வருஷோ ஆச்சி பாரு பதினஞ்சி வருஷோ அ கழிச்சி எனக்கு இந்த கலர் கொட நின்னை இப்போதா கெடச்சிருக்கு அவன அவன திட்டிக்கிட்டு ஆமா அவன திட் டிட்டே இருப்பே எப்பா எ நா ஆசப்பட்டு அந்த அம்மா வச்சிருக்குற கலருன்னு வாங்குனே என்னப் பா இப்டி தொலச்சுட்டே எங்கப்பா வெச்சனு ஏம்மா வெறு கொட தானமா எக்கோ கொடக்கி ஏம்மா இந்த வரத்து வர்றீங்க அப்டின்னுவா எப்பா வெறு கொடன்னு சொல்லாதப்பா ஐயோ நா ஆசப்பட்டு கெடச்சுக்க பல வருஷமா ஆசப்பட்ட கலரேப்பா இப்டி போய் தொலச்சிட்டியேப்பா தொலச்சிட்டியேப்பாண்ணுவே அய் போங்க அம்மா அ எத்தன வருஷோ ஆச்சு பாரு ஒரு பதினஞ்சு வருஷோ கழிச்சு அந்த கலர் கொட கெடச்சிருக்கு எனக்கு
சூப்பர் வேற என்ன வாங்னீங்க செப்பல் வாங்னீங்ளா
அப்பாடா செப்பல் வாங்கிட்டேப்பா நம்ப நி ப்டி இதெல்லா வேண்டா நாகரீகம்ல்லா வேண்டா அப்டின்ட்டு நார்மலா அந்த வாக்கருள்ள நார்மலா ஒரு செப்பல் வாங்கி அத அப்டியே அதையு வந்து நம்மல்லா வந்து இப்ப யூனிவர்ஸ் வந்து நம்மள பாத்துக்ட்டுருக்காங்ளா அதனால கண்ட எடத்துலேல்லா குப்பை எல்லா போட மாட்டன்னா நானு ச ரி டி நகர்ல அந்த புதுச்செப்பல போட்டுருவோ அந்த பழய செப்பல எங்கேயாவ்து தூக்கி போட்டுருவோனு பாக் க்குறே எங்கேயுமே டஸ்பின்னே கண்ணுக்கு தட்டுப்படல ஆமா அந்த ஹோட்டல்காரைங்களோட டஸ்ப்பின்தா இருக்கு நம்ம செப்பல போட்டா என்னமோ சொல்லுவாய்ங்கன் ட்டு எங்கயு போடாம அப்பிடியே கஷ்டப்பட்டு பஸ்ஸ பிடிச்சு வந்து ஆமா இங்க ர வேளச்சேரி இங்க ரை ரயில்வே ஸ்டேஷ ன்ல எறங்குனேனா அது எறங்கி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள டஸ் ப்பின்லா வச்சிருப்பாங்க அப்பாடா இன்மே புதுச்செப்பல அ புதுச்செப்பல கால்ல மாட்டிட்டு பழைய செப் பல டஸ்ப்பின்ல போட்டு அப்பாடா அந்த செப்பல போட்டு நடக்கவு ஹான்னுருந்துச்சு
அச்சச்சோ பாருங்க
ஆ ஆ அப் போட்டுட்டு ஏனா கடைலிலா வேற அத போட்டுக்கிட்டே நின்னுகிட்டே இருந்திருக்கேனா அங்கெல்லா உக்காரவே எடோ இருக்காதுல்ல
ஆமா
அதுனால அ ரெண்டு மூணு மண் நேரமா நாலு மண் நேரமா அங்க கடைலியு அந்த செப்பல போட்டுக் கிட்டே சுத்துனது பாதமல்லா சரியான வ லி ஃபுட்டெல்லா அப்பாடா இத போட்டு நடக்கவு ஆமா இத இப்போ அத போட்டு நடக்கவு என்ன ஒரு ஆனந்தமா இருந்துச்சுங்கிற
பாதோ உங்களுக்கு நன்றி சொல்லிருக்
ஆமா பாதோ அப்டியே வே வே கு குளுக் குளுன்னு சந்தோஷப்பட்டுச்சு அப்பறோ வேற வேற என்ன இதுதாம்ப்பா வாங்கிருக்கே ஆயர்ருவா ஆயிர்ச்சு டி நகர்ல மட்டு ஆயர்ருவா நைட் டி ஒரு ஃபை ஹண்ட்ரேடு
அவளோதாங் ஏ நைட்டியே ஃபை ஹண்ட்ரேடு செப்பல் ஒரு முன்னூறு கொட எரநூறு
தனியா அவ நைட்டி தனியா ஃபை ஹண்ட்ரேடு அ இது ஆமா அ செப்பல் வந்து ஒர் த்ரீ ஃபிஃப்டியோ என்னவோ
ஓ சேரி
ஆமா அ கொட வந்து ஒரு டூ ஹண்ட்ரேடா அப்ப ஃபை ஃபிஃப்டி ஆமா ஒரு லன்ச்சு பேக் ஒன்னு வாங்னே ஜூட்டு பேக்கு
சேரி
ஃபை ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் செவன்ட்டியா
ம்
ஆ டிஃபன் பாக்ஸு ஒன்னு வாங்னயா
ஆ அதா ஏனா நீங்க இதெல்லா வாங்கணு தே இப்பயாச்சி ஏ சொல்றேனா உங்களுக்கு அப்பதா ஜாலியா இருக்கு வேலைக்கு போக
ஆமா ஆமாப்பா அது வ வ வந்து இவுங்கல்லா சின்ன பிள்ளைல கொண்டு போன ரெண்டடுக்கு டிஃபன் பாக்ஸ் தா இப்ப வரைக்கு கொண்டு போய்ட்ருக்கே
அப்பிடியா
ஆமா பேரே கூட எழுதி இருக்கோ அதுல ஒ ஒண்ல சாதோ ஒண்ல காய் வெச்சிப்பே கொழம்புக்கு மட்டூ அந்த நீட்டமா ஒரு டப்பா வெச்சு தி ருகிற மாரி ஒ மூடி வெச்சி ஏன்னா அதுனா கொட்டாது அப்டின் சொல்லி வெச்சிருப்பே அது பா அப்றோமா பாத்தா காலையிலைக்கோ தோசைக் கு ஒரு ஓர் டப்பா சட் னிக்கு ஒரு டப்பா அப்டி டப்பா டப்பாவா இருக்கா அதனால ஒரு ஒரு த்ரீ டயர் வாங்கிட்டே த்ரீ டயர்னா மேல் மேல கொழம்பு நடுவுல காயி கீழ சாத வெச்சிர்லா
ஆ ஆமா ஆமா எப்டி இது ஹாட் பாக்ஸ் ஹாட் பாக்ஸ் மாரியா
சில் ப்பா இல்ல ஹாட் பாக்ஸ் இல்லப்பா இதுதா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தா எவர் சில்வர் தா ஆமா அதுதா ஃபைபர் ரொம்போ நாளா அப்டியேப் பாத்துக்கிட்டே இருப்பே வாங்காமலே இருப்பே அது ஒரு டூ எயிட்டி வந்துச்சு ஆக மொத்தோ தௌசண்ட் வந்துருச்சு
சேரி இதெல்லா வேணு அவஸ்
ஆமா ஆமாம்மா அத்தா நீ சொன்ன மாரி அப்டியே ஜாலியாதா இருந்துச்சி
ஆமா
பிடிச்சமானத வாங்குறப்ப அய்யய்யோ மூணு மாசமா போகவே இல்லப்பா ஒடம்பு முடிலன் ட்டு போகவே இல்ல
ம் ம் இப்போ நாளைக்கு நீங்க வேலைக்கு போறப்போ எல்லாமே புதுசு புதுசா லன்ஞ் டிஃபன் பாக்ஸ்சே கொட எல்லாமே எடுத்து புது செப்பலூ இது போட்டு போனா ஜாலியா இருக்கோ
ஜாலியா இருக்கோ ஆமாப்பா ஆமாப் பா அ அதா இன்னூ மாசோ மாசோ போணுன் வெச்சிர்க்கே ஏன்னா நெறய இன்னோ
புட்ஸ்சா வாங்கி திங்கனா ஜாலியா இர்க்கோ
ம் ஆமாயா ம் அதா அடுத்த மாசோ போயிட்டு இன்ஸ்கேர்ட்டு இதெல்லா வாங்கனோ ஏன்னா அந்த வ அந்த கீர்த்தனா ஒரு ஓ பேபி பிங்க் கலர்ல பாவாடிய எடுத்துட் போயிடிச்சு
ஆமா கேக்க மாட்டே நா கேக்கன்னா நீங்க கேட்டீங்கன் வேணா கேட்டு பாக்குறே
அது பாவடைய போய் என்னத்தப்பா கேக் க அவங்களுக்கா தெரியணூ என்னோ ஆ அத போய் என்னத்தப்பா கேக்க அவங்களா கொண்டு வந்து குடுத் தா நல்ல மரியாதையா இருக்கோ நா வேற ஆமா நா வேற ஆல்ரெடி ட்ரெயின்ல வேற ரெண்டு பாவடைய தொல தொலைச்சுட்டே நம்மளே ஒரு கொஞ்சோ குறிப்பிட்டவாப்புல வச்சி எல்லாத்துக்கு மேனேஜ் ஆகுற மாரி கட்டிக்கிட்ருப்போ என்னஹ என்ன டிரான்ஸ்ப்ரண்டா வெளியில தெரியூ சாரீங்கு போத் து ஆமா அதுக்கு மேட் ச்சா இன்ஸ்கர்ட் போடலன்னா வித்யாசமா வெளியில தெரியூ
ஆம்மாமா
அ அதனால ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பண்ணி தா போடுவோ அதுலயு இப்டி தொலச்சிட்டு ஒரு அவசர த்துல பாத்தா சட்ட இருந்தா பாவட இருக்க மாட்டேங்குது பாவட இருந்தா சேல இருக்க மாட்டேங்குது ஆமா அதனால நெனச்சிருக்கே சேரி அடுத்த மாசோ போயிட்டு ஏனா எந்த மாசோ இது போது
இது மாரி அடுத்த மாசோ போய்ட்டு இந்த இன்ஸ்கட்டு இன்னு வேற என்னென்ன இந்த இந்த செல்ஃபுக்கெல்லா லைனர் வாங்கலா அப்டின் நெனச்சிருக்கேப்பா அது வந்து நா எங்கா இதாவது கொண்டு வருவே ஏதாவது ஏ போர் சீட்டோட கவர கொண்டு வந்து விரிச்சு விரிச்சு அடுக்கி வச்சிருக்கே பாத்தரம் புல்லா
ஓ அப்படியா
ஆமா அது பூரா அப்டியே அழுக்கா இருக்கு அப்டியே இருக்கு இந்த மீனாயெல்லா இருந்த இப்ப அப்டியே மசாலாவா எல்லாத்தயு கொட்டி கொட்டி ஒரே அழுக்கா இருக்கு அதா யோஸ்ச்சு பாத்தே அத ஒன்சு வாங்கிட்டோன்னா அது நல்லா நீட்டா இருக்கு பாக்குறதுக்கு
ஆமா ஆமா
ஆ அது செல்ப் லைனர்ரு வந்து அந்த இதுல இருக்கும்ல பிளாஸ்டிக்கா அது வந்து இது மாரி இருக்கு அதுனா வாஷ் பண்ணிக்கிலா வாஷபிளா வாங்கிட்டோம்னா அப்பப்ப டஸ்ட் ஆச்சுன்னா அப்டியே சோப் போட்டு வாஷ் பண்ணி காய வச்சு திரும்ப போட்டுக்கலா
ம் இந்த டிரான்ஸ்பரண்ட்டா லேமினேஷன் கவர் மாரியா
ஆ ஆமா டிரான்ஸ் பரண்டாவு இருக்கு நல்லா பூ டிசைனு அதுமாரி போட்டு இருக்கும்பா
ம்
ம் அதுதா நா யோஸ்ச்சு வச்சிருக்கே இந்த அடுத்த மாசோ போயிட்டு இந்த இன்ஸ்கர்ட் ட்டு அந்த அது அது எல்லா வாங்கிட்டு இந்த உனக்கு எனக்கு இரும்பு சட்டி வாங்கணும்னோல
ஆமா எனக்கு கூட வேணாண்டு நா இப்ப ஊருக்கு போனப்ப கூட அம்மா பெரிய சட்டியா ஒண்ணு குடுத்து உட்டாங்க
குடுத்துட்டாங்களா அப்ப செரி அப்ப அத நா எனக்கு மட்டு ஒரு கணத்த இரும்பு சட்டி வாங்கணு ஆமா உனக்கு வாங்குன மாரி